எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்டாச்சிங்களா
ஆ நல்லா இருக்கங்க சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டிங்ளா என்ன பண்ணிட்ருக்கிங்க வீட்ல எல்லா என்ன பண்ணிட்ருக்காங்க
வீட்ல எல்லாரு பாத்திங்கனா மனைவியோட அப்பாக்கு பாத்திங்கனா உடல்நிலை சரியில்லைன் சொல்லிட்டு பாக்குறக்காக ஒரு வார காலமாவே போயிருக்காங்க
சேரி சேரிங்க
இந்த வாரோதா நா போய் கூட்டிட்டு வந்தேங்க உங்க வீட்ல எல்லாரோ என்ன பண்றாங்க
எங்க வீட்ல எல்லாருமே நல்லாருப்பாங்க சா சாப்புட்டு எல்லாமே அப்பா வந்து வெளியே வேலக்கு போய்ருப்பாங்க அம்மா வெளிய ஒக்காந்து அவங்க நண்பர்களோட பேசிட்ருக்காங்க
ம் ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க
நீங்க
நா வேலக்கில்லா போய்ட்டு வன்டேனுங்க ஆனா இன்னிக்கு நா வேலைக்கு போலய்ங்க லீவ் போட்டேணுங்க
சே சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க சேரி எதோ ஒண்ணுங்க
உம்
நா மறுபடியு வேலைக்கி நிப்பங்க நாளைக்குதா போடுங்களா இன்னிக்கு போடுவீங்களா
இல்லைங்க நைட் ஷிப்டுங்க காலையில ஒரு மார்னிங் நாலு மணிக்குதா வந்தனுங்க வந்துட்டு அப்டியே இன்னிக்கு லீவ் போட்றுவேனுங்க ஈவினிங் ஆறு மணிக்கு போகோனோ அப்றோ இன்னிக்கு நா போல ஒடல் நிலை சரியில்லை சொல்லிட்டு விடுப்பு எடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி இருக்கனுங்க
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க எதோ ஒண்ணு பண்ணுங்க கடுப்பெடுத்தா என்னா கடுப்பெடுத்தா என்னங்க செரி நா இன்னிக்கு போல நீங்க விடுமுறைன்ன நாளைக்கு போனா ஒன்னு பிரச்சன இல்லீங்க அ உங்குளுக்குலா ஆ அந்த மாதிரி எதாவது திட் திட்டெல்லா மாட்டாங்களா நீங்க லீவ் போட்டு போனீங்கனா
இல்ல இல்லைங்க திட்டலா மாட்டேங்க எனக்கு பாத்தீங்கன்னா இயர்லி பாத்தீங்கனா ஒ ஒரு லீவு இருக்குதுங்க இப்ப பாத்த மந்த்லி ஒரு டூ லீவு எடுத்துக்கலாம்
பரவாலிங்க நல்லாங்க நல்ல ஒரு ஆப்ஷன் பரவால லீங்களே ஆ இந்த மாதிரி கம்பெனிங்கலா நறைய பக்கோ கெடைக்கறது இல்லீங்க அ உங்குளுக்கு கெடைச்சிருக்கு நல்லா உ பயன்படுத்துக்கீங்க
ஆமா ஆமாங்க அதாங்க பயன்டுத்தி தாங்க போயிட்ருக்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நல்லது நல்லதுங்க அப்புறோ வீட்ல சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வா கால்லெல்ல தண்ணி வாய்க்காலயெல்லா எங்க வீட்டு பக்கத்துலல்ல தண்ணி வராம இருந்த்ச்சுங்க
செரிங்க
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏழு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அண்டர பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மழைக்கு மழ பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க அவ்ளோ மழ வந்துருக்காமா அ நூத்து நூத்துக்கு நூறு பர்சன்டேஜு பாத்தீங்கன்னா மழ ஏழு மாவட்டங்கள பாத்தீங்கன்னா இந்த இத்தன சதவீதோ மழ பேஞ்சிருக்காமாங்க நூறு சதவீதோ மழை பேஞ்சிருக்காமாங்க பாத்துக்குங்க
நூறு சதவீதம் மழ பேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா எங்க ஊரு சைடுலுல ஒரு சொட்டு மழைய கானோங்க ஃபுல்லா வெயில தாங்க அழிச்சு கொளுத்திட்டு இருக்குது இதுக்கு நாங்க மலைக்கு மலைக் பக்கத்துல தாங்க இருக்கோ மலை இது மலை சார்ந்த பகுதி பக்கத்துல தா இருக்கோ இருந்தாலு பாத்தீங்கன்னா சுத்தமாவே ஒரு ஒரு மழ துளிய கூட காணோங்க என்ன மால மழை காலமோ என்னவோ ஒன்னும் புரியுலங்க இல்ல வெயில்தா அடிச்சு குளுத்துதுங்க
இனிமேல் நீங்க பாப்பீங்க பாருங்க இனிமேல் நீங்க பாப்பீங்க மழைய பாப்பீங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க எல்லா உங்க ஊரு சைடுல எல்லா மழையெல்லா வருதுங்களா எப்டி இருக்கு
இல்ல இல்லலைங்க வர மாரி இருக்குது ஆனா வருமான்னு தெரியிலங்க ஒரு அளவுக்கு ந கூலிங்க தாங்க இருக்குது
பரவால்ல பரவால்ல இங்க கூலிங்கெல்லா இல்லைங்க வெயில் போட்டு கொளுத்துதுங்க என்னாத்த சொல்றதுங்க
ம்
மழ வர மாரியே தெரியலைங்க சேரிங்க ஆ சாப்ட்ட சாப்ட்டங்க மதிய சாப்பாடு தெரியலீங்க காலையில சாப்பாடு பத்து மணிக்கு சாப்ட்டங்க ஆ இப்ப மதிய என்ன பண்ணுவாங்க என்ன பண்றது தெரியலீங்க நீங்க சாப்ட்டீங்களா மதியல்லா
மதிய வாங்க நா இன்னு சாப்படலைங்க வீட்ல யாரு இல்லைங்க நா தா பண்ணணு
சேரி சேரிங்க சேரி சேரிங்க பரவால்ல பரவால உங்களுக்கு சமைக்கலா தெரியுமாங்க
எனக்கு சமைக்க வாங்க எனக்கு சமைக்க ஓரளவுக்கு ஏதோ தெரியுங்க எனக்காக நா ஏது நல்லா இருக்கோ நல்ல இல்லயோ செஞ்சு சாப்ட்டுக்கணுங்க ஏன்னா கடையில போய் சாப்ட்டோம்னா நூறு ரூவா இருநூறு ரூவா செலவாகு ஒரு நாளைக்கு அது எதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு வீட்டுல இருக்கத வச்சு செஞ்சு சாப்ட்டுக்கணுங்க
பரவால பரவாயில்லைங்க இந்த நல்ல எண்ணங்க இருக்க வரைக்குமே உங்களுக்கு வெற்றி தாங்க பரவாயில்லைங்க நீங்க வெளியே போன செலவாகு நம்மளே நமக்கு தெரிஞ்ச மாரி செஞ்சு சாப்பிடனு நனைக்கிற பாத்தீங்களா நல்லது தாங்க இந்த மாரி யாரும் நனைக்க மாட்டாங்க நீங்க நனைக்கிறீங்க நல்லதுங்க
ஆமாங்க நன்றி வணக்கோங்க நம்ம அதுவே பாத்தீங்கன்னு வைங்க நல்லா ஒரு ஒரு ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம லெமனா புழுஞ்சு உட்டு கடுகு கள்ளபருப்புலா போட்டு தாளிச்சு கொஞ்சோ வெங்காயத்த போட்டு தாளிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா லெமன புழிஞ்சு அப்படியே சாப்பாடு எடுத்து போட்டு கெளறி சாப்பிட்டோம்னா அது ஒரு அருமையா இருக்கு அதுல பாத்தீங்க வேர்க கடல கொஞ்ச சேர்த்துக்கிட்டேனா அது அருமையா இருக்குங்க
ஆமாங்க ஆமாங்க வேர்க்கடலயா இருக்கட்டு எதுவா இருக்கட்டு நீங்க சேத்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு அருமையான சுவைய கொண்டு வந்து நமக்கு கொடுக்குங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா பாத்தீங்கன்னங்க வைங்க லெமன் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க லெமன் சாப்பாடு எனக்கு சுட சுட சாப்ட்டாதாங்க ரொம்ப பிடிக்கு அதே தேங்காய் சாப்பாடுஜஅதே மாரிதாங்க தேங்காய் சாப்பாடுல கள்ளப்பருப்பு பாத்தீங்க வைங்க அப்டே பொரிய பொரிய போ கடுக்கு கடுக்கு இருந்துச்சுன்னா அப்டே கடிச்சு சாப்பற்கு அப்டியே இதம்மா இருக்குங்க
உண்ம தாங்க நா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கோயில் எத குடுப்பீங்கள குடுப்பாங்கல்ல பாத்தீங்களா இந்த மல்லித்தல இந்த நடக்கல்ல அதெல்லாம் போட்டு மேலேப்புல போட்டு அப்டே அது ஒரு வகையான சுவையா இருக்குங்க அந்த மாரி குடுத்துதாங்க நா லெமன் சாப்பிடுவ மத்தபடி லெமன் நா அவ்ளோக்கா நா விரும்பிக்க மாட்ட அ தேங்கா சாப்பாடு நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கன்னா தேங்காய் சாப்பாடு அருமையா இருக்குனுங்க சொல்லவே தேவையில்லைங்க
ஆமா ஆமாங்க தேங்காய் சாப்பாடு வந்து கொற சொல்லவே முடியாதுங்க ஏன்னா பாத்தீங்கன்னா தேங்காவே பாத்தீங்கன்னா ஸ்பைசியா அது கொஞ்சோ டேஸ்ட்டா இனிப்பா இருக்குங்க அதிலேயே நம்ம கள்ள பருப்பு உளுந்தம் பருப்புல்லா போறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆ நீங்க சொல்லும்போதே பாத்தீங்கன்னா இது வந்து ம மனசுக்குள்ள வந்து வந்து போகுதுங்க சாப்படுறதுக்கு பரவாயில்லைங்க வீட்ல சொல்லி எத சமைக்க சொல்லி எதா சாப்புணு கண்டிப்பானா ஒ மன்னன் அம்மா
எண்ணங்கலுக்கேத்த படி அது மாரி அப்டே போவுதுங்க அப்டின் நினைக்கிறப்பப்ப ம் பாடுங்க உன்மையமா உண்டதனால் இன்னு சொல்லே சொல்லம்மா சின்னக்கண்ணே
சேரி உடுங்க எதாப்பல் போயிடிச்சே நீங்க ஒரு வைப்லியே இருக்கீங்கன்னு நெனக் க்கிறே நானு ஒரு வைப்லயே இருக்கே வைபு வைபு சேந்தா வைபு ங்க சேரி உடுங்
ஆமா ஆமாங்க சேரி ஓகேங்க எதுவா இருந்தாலு நல்லதுக்கே நடக்கு நெனச்சு
கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்மளு இதே மாரி போ நல்லததே நடக்குன்னு நெனச்சிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க
நானு அண்ணனு நெனச்சிட்ருக்கங்க இந்த வாரோ பாத்தீங்கன்னா எடையில ஒரு நாள் பாத்தீங்கன்னா பழனி போலாமா நெனைச் ட்ருக்கோம்
பழனிங்களா நல்லா முயற்சிதாங்க போயிட்டு வாங்க
அதாங்க கேட்டுட்டு இருக்கனுங்க அவர்கிட்ட அவரு என்ன சொல்லுவாருன்னு தெரியலீங்க பழனி போலமா இல்ல இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கோவில் இருக்குன்னாருங்க
மருதமலைய ஆமாங்க அங்க போனதே இல்லைன்னா கண்டிப்பா அங்க கூட போயிட்டுவாங்க நல்லதே நடக்குங்க
அதுவே சொல்லுவாங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க தீராத நோயெல்லா தீரும் பாருங்க
அ அந்த அங்க வேணா போயிட்டு வந்தீங்கன்னா போ எங்க போனாலு முருகன் முருகன் தானுங்க அதனால முருகன பார்க்க எந்த கோயிலுக்கு வேணாலு போலாங்க அதான் அங்க வேணா நீங்க போ போங்க இன்னைக் வந்து செவ்வாய்ங்க
செவ்வா கிழம முருகனுக்கு உகந்த நாளுங்க இப்ப பாத்தீங்கன்னே இப்ப எங்க ஊர்லயே பாத்தீங்கன் லோக்கல்ல முருகர் கோயில் இருக்குங்க
அதாங்க அங்க வேணா போயிட்டு வாங்க கண்டிப்பாங்க அ அவர்ல்லா ஒய் எங்க போனாலுமே வருவாருங்க கண்டிப்பா அவர் எங்க வேணா கூப்ட்டாலு வருவாருங்க நீங்க வேணா கூப்ட்டு பாருங்க என்னோட இன் என் என்னோட கணிப்பு கரெக்டாருந்தா கண்டிப்பா கூப்ட்டா வருவாருங்க
சொல்லுங்க சொல்லுங்க ம் நீங்க போலா பாருங்க முருகர பாத்துட்டு வந்தோம்னா ஒரு அருள் கெடைக்கு பாத்தீங்களா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக் செவ்வாக்கெழம வந்து உகந்த நாளுங்கிறீங்க நீங்க வந்து இங்க போயிட்டு வாங்க ஒன்னு ப்ரச்சன இல்லைங்க நீங்க இங்க உள் உள்ளூர்க்குள்ளயே இருக்குன் சொன்னீங்க போயிட்டு வாங்க வெள்ளிக்கெழம நால வந்து அருமையாவுழும் அருமையான நாளுங்க அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் மருதமலைக்கு போயிட்டு வந்துருங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க
ஆமாங்க நம்ம வந்து கோயிலு கொளன் சுத்த வேண்டியதா ஒரு நம்பிக்கை தாங்க கடவுள் வந்து நம்மளப் பாத்துக்குவாரு இப்ப நா வீட்லயே இருக்கர்னால இப்ப எனக்கு ஒரு ஒரு நாலு காசு அஞ்சு காசு இருக்குதுனால ஒ கடவுளோட அருள் தானங்க
கண்டிப்பாங்க அதெல்லா வந்தா கடவுளுங்குற ஒருத்தர் இல்லைன்னு நம்மளா இல்லலிங்க
ஆ எனா குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குறப்ப மாசம் மாச்சுன்னா அவ்ளோ பெரிய கமிட்மெண்ட் இருக்குங்க வேலைக் இப்போ போ ஒரு நாள் லீவு போட்டாலே அந்த வேலை அந்த ஒரு நாள் லீவுக்காக ஓட்டி பாத்தாதா சமாளிக்க முடியு சிச்சுவேஷன் குடும்பம் எல்லா இருக்குறப்ப ப இந்த லீவு போட் டு ரெண்டு மாத காலமா ஒரு மாத காலமா வீட்ல இருக்குறப்ப அதுவே ஒரு குடுத்து வச்சிருக்கணுல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இதுக்கெல்லா வந்து எப்டின்னா ஒரு குடுப்பனை வேணுங்க ஏன்னா இப்ப வந்து இந்த வேலைக்கு போனா மட்டுந்தா நம்ம சம்பாரிச்சி வீட்ல இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது இவ்ளோ கமிட்மெண்ட் இருக்குன்றுக்கு போது வீட்ல இருந்தே உங்குளுக் ஒரு க அமௌண்ட் வருதுன்னா அத கடவுளோட அருள் இல்லாமலா கண்டிப்பா நடக்காதுங்க
ஆமா வாங்க எனா அப்டிதாங்க போய்ட்ருக்கு ஷேர் மார்ட்ல எதோ கொஞ்சோ கொஞ்சோ வந்துட்ருக்குங்க அத வெ ச்சுதா ஃபேமிலிய ரன் பண்ணிட்ருக்கே உன்னு நல்ல விதமா போகுதுங்க
இப்ப வந்துங்க எ தம்பி வந்து நானு அவரு வந்து பழனி போனம்ங்க அவரு அங்க வந்து சொன்னாருங்க பழனி வந்துட்டு இனிமேல் நா இத பண்ணவே மாட்டே அப்டின் சொல்லி ஒரு முடிவு பண்ணாருங்க அப்பறோ வந்து பாத்தீங்கனா அது வந்து எப்டினா அதுல காத்துலையே உட்டுட்டாருங்க ஐ இன்னொரு தரவ வந்து அவரு மருதமல போனாலு போரங்க அங்க போனாலு இத சொல்லுவாருங்க அங்கயு ஊதிஉட்டு வந்துருவாருங்க எ அவரு இப்ப இத வந்து ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா அவரு பண்ணிட்ருக்காருங்க
ஆ விடுங்க எதோ கடவுள் நம்மளு பாத்துக்குவாருங்க கடவுளுக்கு தெரியாதாங்க எல்லா
தெரியாதுன் இல்லைங்க அவுர வெச்சு இது சொன்னா அப்பறோ சொன்ன மாரி இருக்கணுமா இல்லையாங்க
ஆமா ஆமாங்கனா அது கரெக்ட்டுதாங்க இப்ப பாத்தீங்கனா தம்பி என்ன நெனைக்கிறார்னா கொஞ்சோ பாத்தீங்கனா காஸ்ட்யூம் கொஞ்சோ சேஞ்சு பண்ணிக்கலா நெனைக்குறாருங்க எனா வெலுத்து போன ச த வெலுத்து போன பனியன போட்டு சுத்திட்ருக்காரு அண்ண பாத்தீன்னா வெலுத்து போன பனியனு போட்டு சுத்திட்ருக்காருங்க அவருகிட்ட சொல்லி ஒரு ரெண்டு பனியன் எடுக பனியன பாத்தீங்கனாலே அது எரும மாடு கூட பாத்ரூம் போகாதாட்ருக்குதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங் கண்டிப்பாங்க எனா எல்லாத்துக்குமே எல்லாமே இருப்புகள் இருக்கு இல்லாமாலு போகு எல்லாமே இப் இருப்புகள்னு வந்துருச்சுன்னாவே அவ கொஞ்சோ கா நீங்க சொன்ன மாரி மாற்றங்கள் அதிகமா வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க
ஆமா ஆமாங்க எனா ஒரு சின்ன ஒரு முதலீடுதாங்க பெருசாலா இல்லிங்க ஒரு ஆயருவா செலவு பண்ணா அது ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு வருங்க அந்த ஆயருவா யோசிக்காம செலவு பண்ணிட்டாருன் வைங்க அவரவர் நல்லாருப்பார் இல்லங்க
அது புரியுதுங்க அவருக்கு என்ன காலங்கள் நேரங்கள் கையில கையில் இருப்புகள் இருக்குதா என்னன் தெரியில இல்லைங்களா
அவுரு வெச்சிருக்காருங்க கீழ கொ கீழ கொஞ்சோ மேல கொஞ்சொன்னு வெச்சிருக்காருங்க ரு எடுக்க மாட்டேங்கிறாருங்க கொஞ்சோ கஞ்சணுங்க அவுரு
அப்பாபங்க புரியுது புரியுது யாரு கஞ்சங்க அது தெரியுங்க சேரிங்க சேரிங்க அப்பறோங்க வெளியெல்லா எங்யு நன்றிங்க நன்றிங்க மீண்டும் சந்திகிறே உங்கள் நண்பன் நன்றி வணக்கங்க வணக்கோ வணக்கோ